ம் ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க சரியாவே கேக்க மாட்டுது எனக்கு
சும்மாரா ஒரு ஃபுக் படிச்சுட் இருந்த
அடடா நீ இன்னு அந்த ரீடிங் ஹாபிட்யே விடலியா
விடவே முடியல ஒரு நாள் படிக்கலன்னா ஒ மிஸ் பண்றா மாரியே இருக்கு எனக்கு
நானு ட்ரை பண்ண ஆனா ரெண்டு பேஜ் படிச்சாலே தூக்கோ வந்துது தெர்மா எனக்கு
அது ஃபஸ்ட்ல எல்லார்க்கு அப்டி தா இருக்கு போகப்போக படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு
நீ மோஸ்டா என்ன மாத்ரி ஃபுக்ஸ்லா படிப்ப
நா வந்து கொஞ்சோ மிக்ஸ்டா படிப்பே அந்த ஸ்டோரி அதுக்கப்புறோ மோட்டிவேஷன் கலந்துதா படிப்பே அதுக்கப்புறோ க்ரைமு இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாரிலா படிப்பே
ஓ சூப்பர் சூப்பர் கிரைம் நாவல்ஸ்னா அந்த பயம் பயம் இருக்காதா உனக்கெல்லா
ஆஹா கொஞ்ச இருக்கும் ஆனா கொஞ்ச என்ன சொல்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல என்ன நெக்ஸ்ட் நடக்கும் அப்டின்ற மாரி இருக்கும்ல்ல
ஓ நான் ஸ்கூல் டேஸ்ல மட்டும் படிச்சேன் இப்ப ஃபோன் யூஸ் அதிகமா ஆயிடுச்சா அதனால என்னால படிக்க முடியல எந்த புக்ஸும்
அப்படியா அதான் பிரச்சனை ரீல் பார்த்தா கூட போகிறது தெரியாது அதே ஸ்டோரி வரும் அதே மாரி வந்துட்டே இருக்கோ ரீல்ஸ்ல கூட
அதான் அதான் அதான் உண்மை போல புக்கு படிக்க உக்காந்தா ஃபைவ் மினிட்ஸ்ல ஃபோன் செக் பண்ணணும் போல இருக்கும்
நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோனு சைலன்ட்ல போட்டு அந்த மாரிலா படிப்பேன் தூரமா வச்சுட்டு படிக்கும்போது அப்டியே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கத உள்ளயே போயிட்டா மாரி இருக்கும் நமக்கு
ஓ புக் ரீடிங்ஸ்லாம் ஒரு பேஷன்ஸ் கொஞ்சம் வேணும்ல
ஆமா புக் ரீடிங் வந்து கொஞ்ச பொறுமையா வந்து படிக்கணும் அது அப்பதான் ஒரு ஹேபிட்டாவே நம்ம வந்து கொண்டு வர முடியுமே இல்லன்னா முடியாது
என் கசின் புக் வாங்கி குடுப்பாங்க சம்மர் ஹாலி ஹாலிடேஸ்லலாம் போர் ரொம்ப போரிங்கா இருக்கும் படிக்க ஆரம்பிச்சாலே எனக்கு
அதுக்கப்புறம் அடிக்ட் ஆயிட்டியா ரொம்ப புக்ல நீனு
ஆமா ஒரு நல்ல ஸ்டோரி படிச்சேன் அந்த கேரக்டர் எல்லாம் நம்ம லைஃப்ல இருக்குற மாரி ஒரு ஃபீல் வரும்ல
ஆமா ஆமா மூவி பாக்குற மாதிரியும் இருக்கும் அது அப்டியே மூவி உள்ள போற மாதிரியும் இருக்கும் நல்லா இருக்கும்ல
அதையும் விட நம்ம நம்ம இமேஜின் படி படிக்கிறோம் பாரு நம்ம சேரி ஓகே இது மனப்பாட பண்ணி இது படிக்கலாம் அப்டின்னு தோணும் பாரு அது இன்னும் சூப்பரா இருக்கு
ஆமா அது உண்மதான் ஆனா எனக்கு என்ன சொல்றது கொஞ்ச பயமாதான் இருக்கு ஆனா நான் படிச்சிட்டே இருப்பேன் சேரி அப்போ எதுவும் தெரியாது எனக்கு
உனக்கு எந்த டைப் ஸ்டோரிஸ்லாம் புடிக்கும்
எனக்கு வந்து இந்த காமெடி ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி அதுக்கப்புறோ அந்த குக்கிங் கத மாரிலாம் இருக்குல அந்த ஸ்டோரிலாம் ரொம்ப புடிக்கு
அப்டின்னா அந்த ஸ்டாச் ஸ்டார்ட்ச் ஸ்டோரிஸ் எல்லாம் நீ ஸ்டார்ட் பண்ணிருக்கியா சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம்
இல்ல பெரிய பெரிய புக்கு பாத்தாலே எனக்கு பயமா இருக்கு அதனால சின்ன ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருக்கேன் ஆனா இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணதுல்லா இல்ல
ஓ எல்லாருக்கு அப்டிதான் ஃபஸ்ட்டு நம்ப சின்ன புக்லதான் நல்லதெல்லா இருக்கும் அப்புறமா நம்ம சின்ன சின்ன புக்ல படிச்சுதான் அப்புறம் நம்ம பெரிய பெரிய புக்லலாம் படிக்கணும்
நீ டெய்லி எவ்ளோ நேரம் படிப்ப புக்ஸ்லாம்
நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப்னவர் மினிமம் படிப்பேன் ரொம்ப நேர பச்சா போரிங்கா இருக்கு நான் ரொம்ப படிக்கவும் மாட்டேன் எனக்கு படிக்கவே புடிக்கவே புடிக்காது
அப்படியா ஆமா அது என்னமோ கரெக்ட்டு தான் ஃபோன் பாத்தா ஒரு மாரி பிரெய்னே வந்து ஓடவே ஓடாது அப்டியே டயர்டா இருக்கா மாரி இருக்கும் பிரெய்னே
நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் ஃபோன் பாத்தா எப்டி சொல்றது நீ சொல்ற மாரிதான் பிரெயின் ஓடவே ஓடாது புக் வாங்குவியா இல்ல ஆன்லைன்ல படிப்பியா நீ
ரெண்டுமே பண்ணுவேன் புக்கு வாங்கியும் படிப்பேன் ஆன்லைன்லயும் வந்து வாங்கி அத வந்து ஹாட் காப்பி மாரி எடுப்பேன் எட்த்துட்டு அதை தனியா வச்சு படிப்பேன் நானு
அந்த பு பு இந்த நியூ புக்லாம் இருக்கும்ல்ல புதுசா அந்த ஸ்மெல்லே வேற லெவல் ஒண்ணு தெரியும்ல
ஆமா செம்மையா இருக்கும் எதோரு புத்துணர்ச்சியா வாசனையா வரும் எனக்கு ரொம்ப புடிக்கும் அது
லைப்ரெரி எல்லாம் போயிருக்கய நீ ரீசென்டா
ஒரு மாசம் முன்னாடி போன ரொம்ப என்ன சொல்றது அங்க அமைதியா இருந்துச்சு ஆனா
லைப்ரெரிலாம் ஒரு அந்த அந்த அட்மாஸ்பியர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசன உள்ள போறது அந்த கிளீனா இருக்கு பிளேஸ்சு லைப்ரெரி ஒரு அமைதியான பிளேஸ்ன்னா அதுதான்
ஆமா ஆமா எல்லாரும் அமைதியா படிச்சுட்டு இருப்பாங்க அது பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குல
ஆமா நான் ஸ்கூல் லைப்ரெரில தான் லாஸ்ட்டா போனேன் அப்ப மறுபடியும் போயிட்டு வா நல்ல சேஞ்ச் இருக்கும்ட்டு சொன்னாங்க அப்ப நான் போறேன் அந்த ஸ்கூல் லைப்ரெரிக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு அங்க இருக்கிற புக்ஸ்லாம் எடுத்து படிக்கனும் போல இருக்கு எனக்கு
புக்கு படிச்சா அந்த ஒரு என்ன சொல்றது அந்த வார்த்தைகளெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆவும்ல நமக்கு படிக்க படிக்க
ஆம ஆமா கரெக்டா சொல்ற நீ எல்லாமே நல்லா படிப்பன்னு நினைக்கிற அதா கரெக்டா சொல்றல
இல்ல அப்டிலாம் இல்ல நானா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நல்லா படிக்க அதுக்கப்புறோ வேற லாங்குவேஜ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டிலாம் பண்ணிட்டு இருக்கேன்
ஓ இங்கீலீஸ் இப்ப நீ என்ன லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு இருக்க
தினமும் வந்து ஒரு கொஞ்ச கொஞ்சமா படிச்சு இந்த இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கே
நான் சில புக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி பாதிலயே விட்டுடுவேன் அயயோ ஏன்டா படிக்கணும் நீயாச்சும் பரவால்ல இங்கிலீஷ் புக் எல்லாம் படிக்கிறியே நான் அதெல்லாம் படிக்கவே மாட்டேன் அது கிராமரு அது இதுன்னு எனக்கு அதெல்லாம் ஓகே படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கலாம் நம்ப பெரிய பெரிய வேலைக்குல்லாம் போறோன இங்கிலீஷ் நாலேஜ் தான் நம்மளுக்கு உதவுமே ஆனா நான் படிக்கவே மாட்டேனே எனக்கு புடிக்கவே புடிக்காது
அது சாதாரணமான விஷயம் தான் நீ ரொம்பல்லாம் யோசிக்காத பிடிக்கலனா நீ ஃபோர்ஸ்லாம் பண்ணி எந்த விஷயமும் பண்ணாத நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண எல்லாமே கரெக்டா வரும்
அட இத யாரும் சொல்லல எனக்கு தெரியுமா நீ மட்டும் தான் சொல்லியிருக்க இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து படி அப்டின் சொல்ட்டு
ஆமா ரீடிங்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி படிக்கணும் அத வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது தண்டன கொடுத்தா மாரி எல்லாம் உக்காந்து படிச்சேன்னா வேலைக்கே ஆகாது
நீ சேரி சேரி நீ ஃபேவேரெட் புக் ஏதாவது சொல்லு பாக்கலா
ஃபேவேரெட் புக்கு தான் என்னன்னா அதான் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட்ல்லாம் படிப்பேன் அது படிச்சக்கப்புறோ ரொம்ப அந்த எமோஷ்னல் ஆயிடுவே அதனால எனக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் புக்ஸ்ல்லாம் ரொம்ப ஃபேவேரெட் எனக்கு
அவ்ளோ இம்பாக்ட் இம்பாக்டவா இருப்ப நீ
ஆமா சில புக்ஸ்ல்லாம் லைஃப் லெசன்லாம் அது சொல்லுமா லாஸ்ட்டா எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுதுருவேன் நானு
நம்ம மனசு எப்பவுமே அமைதியா ஆகறதுக்கே நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுறதுன்னா அந்த படிக்கிற விஷயம்தான் நம்ம படிச்சுட்டே இருந்தா அந்த ஒரு இதுவே தெரியாதுல்லே
ஆமா எனக்கு அந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கொஞ்சம் வீட்டுல இருக்க ப்ரெஷர் எல்லா அது படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு லைஃப்லே எல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் கம்மியாச்சு எனக்கு
அப்பதான் சில பேர் டிராவல் போனாலும் புக் எடுத்துட்டு போறாங்க போல இப்பதான் எனக்கே புரியுது ஏன் டிராவல் பண்றவங்கெல்லாம் புக்க எடுத்துட்டு போறாங்கன்னு அந்த டைம் பாஸ் புக்கு படிச்சாலும் இந்த டைம் பாஸ் போயிடும்ல
ஆமா ட்ரெயின்ல கூட நம்ம போறோம்ன்னு வச்சுக்கோ புக்கு படிச்சுட்டே போனோம்னா போனதே தெரியாது போய் அங்க போய் சேர்றதே தெரியாது நமக்கு
அந்த மழ டைமு அந்த காபி புக்கு இதெல்லாம் இருக்குமல்ல நம்மளுக்கு அது ஒரு ஃபீல் தரும்ல அது
ஆமா இன்ஸ்டாகிராம்ல கூட நம்ம புக்ஸ் எல்லா இருக்கு ஆன்லைன்ல அதெல்லாம் படிச்சா கூட ஒரு தனி ஃபீலிங் தான்
அட இதான் உண்மையான நல்ல ஃபீல் போல சேரி நீ இந்த வீக்கு ஒரு சின்ன புக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கியா ஏதா படிக்கலாம்னு சொல்லிட்டு
ஆஹ் அப்படியெலாம் இல்லே நீ வேணா ஏதாச்சு சொல்லு நான் ட்ரை பண்றேன்
கண்டிப்பா சொல்றேன் நானு ஈஸியா இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கும் புக்கு அத சொல்லவா
ஆஹ் தமிழ் புக்கா இல்ல இங்கிலீஷ் புக்கா
உனக்கு எது கம்ஃபர்டபிளா அதுல ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணுது அதை மட்டும் சொல்லு
சேரி சொல்லு நான் கேக்குறேன்
சேரி நீ ஒரு ஒரு ஒரு ஹேபிட் பில்டா ஒரு நல்ல ஹேபிட்டா இருக்கும்ல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் அத கத்துக்கறதுக்கு வந்து ஒரு நிறைய சென்டன்ஸ் இருக்கு ஒரு டென் பத்து சென்டன்ஸ்சு அத வந்து கத்துக்கறதுக்கு ஒரு புக் இருக்கு அந்த மாதிரி படிக்கிறியா
ஆஹ் அது கொஞ்சோ படிக்க ஈஸியா இருக்குமா படிக்குலாமா
ரீடிங்னா மார்க்ஸ்க்காக மட்டும் இல்லே நீ ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு படிக்கலாம் அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது உனக்கு நல்லது கூட நல்ல ஹேபிட் எல்லாம் நீ கத்துக்கலாம் அதனால தான் சொல்றன்
இப்போ பேசனதுக்கு அப்புறோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு சேரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்
அதுதான் எனக்கும் வேணும் நீ இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்ற பாரு அதுதான் வேணும் எனக்கும் சேரி புக் புக்கு வாங்கி தரவா நானு நீ வேணா ஸ்டார்ட் பண்றியா
நல்ல விஷயம் நெக்ஸ்ட் கா என்ன சொல்றது நெக்ஸ்ட் டைம் புக் வாங்கிதா நான் ரிவ்யூயெலா பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றேன்
ஓ சேரி சேரி நீயும் உன் சஸ்பென்ஸ் புக் எல்லாம் வந்து உடனே கேர்ஃபுல்லா வச்சுக்கோ நீ படிக்கிறியா உன் புக்க நீ தான் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும் ஓகேவா
கண்டிப்பா வச்சுக்கிறேன் நிறைய இன்னும் எனக்கு ஐடியா எல்லாம் குடு நான் டெய்லி ட்ரை பண்ணி பண்ணி பண்ணி உனக்கு சொல்றேன் எப்படி நான் படிக்கிறேன்னு
அதுல நிறைய பேராகிராப் மாரியெலா வரும் நீ கொஞ்சோம் அத இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன் ஒரு லைனா படி உனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல நல்ல நாலேஜ் வரும் உனக்கு எல்லா லாங்குவேஜ் கத்துக்கறத விட இங்கிலீஷ் தான் மெயின் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டுக்கே பார்த்தேனா நீ அதெல்லாம் கத் கத்துக்கலாம் ஓகேவா
ஆஹ் சேரிக்கா நான் கண்டிப்பா கத்துக்குறேன் இன்னைக்கு நீஎனக்கு சொன்னது ரொம்ப வந்து யூஸ்புல்லா இருந்தது
அப்படியா சேரி நீ தமிழ் புக்
ஆஹ் எல்லாமே படிப்பேன் ஆனா மத் த லாங்குவேஜ்லா கத்துக்கலான்னு இருக்கேன்
சேரி சேரி ஓகே நான் உனக்கு புக்கு வாங்கி தரேன் நாளைக்கு படி ஓகே பை நாளைக்கு நம்ம பாக்கலாம்
ஆஹ் சேரி பை
உம் பை பை